ஹலோ வணக்கம் எப்டி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேங்க ம் ம் என்னப்
என்னங்க பண்றீங்க
அ நீங்க அன்னைக்கி லாஸ்ட் டைம் ட்ரிப் போகணுனு சொல்லி பேசிட் இருந்தீங்ளே உங்க கோசிஸ்டர் கூட போனீங்ளா எப்டி இருந்துச்சு
அங்க ரொம்
எப்டி நல்லா இருந்துச்
ஆமா நல்லா ஊட்டிக்குதா போயிருந்தோ நல்லா இருந்துதுங்க ஊட்டிக்கு தாங்க போயிருந்தோ ஸோ அங்க நா பாத்திங்னா
ஆ சரி சரி
ஆ இருந்தோ அதுக்கப்ரோ ரெட் டன் வந்து ஆ நல்லா இருந்துதுங்க
சரிங்க
அ ட்ரிப் ஆமா ஆமாங்க அந்
எப்டி இருந்
ந்த ஹில் ஸ்டேஷன் ஃபுல்லா அ கிளைமேட்டுமே சரிங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது ஆ நெறைய வந்து புடிசத்லா வாங் ங்கி சாப்ட் பிளஸ் வந்து நாங்க ஸ்டே ப பண்ணிந்தர எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க ஃபுட்டுமே சரி அப்றமா வந்து ஆக்டிவிட்டிஸ் லா பண்ணிட்டு இருந்தாங் ங்க அப்
ஓ பரவாலங்க ஆ
ஃபுல்லா டிங் குளுர்னால அத யூஸ் பண்ணல
ஆ இல்லங்க அதா எனகு இது ஒரு டவுட்டு எப்டிங்க கொடைக்கானல் ஊட்டில லா ஸ்விம்மிங் ஃபூல் வக்கிறாங்க அங்க யார் போயி குளிப்பா
சும்மா உங்ள அப்டியே ஓ லிட்டு காட்றத்காக
அ இல்லைங்க எனக்கு இது ரொம்ப நாளாவே டவுடு அ
ஆமா ஆமாங்க இன்ன சம்மர் டைம்ல மேபி யூஸ் பண்ணுவா
அ ஆ
வாங்கலா என்ன குளுர் இருக்குந்தா
அ ஆ ஆமாங்க நம்ம அளவுக்கு இருக்காது அங்க எப்டி கூலிங்கதா இருக்கு
கீங்க
நா வந்து இங்க ப்ளாக் தண்டர் தாங்க போனோ ஆ பிளாக் தண்டர் போனோ செரி கொஞ்சோ ஃபேமிலியா போனா அவரோட ஃப்ரெண்டு அப்றோ எங்க ஃபேமிலி எல்லா போயிருந்தோ நல்லா இருந்துச்சு என்னா குட்டிசிகளுக்கு நல்லா ஏத்த எடொ அது நல்லா ஜாலியா வெளாண்டு இருபாங்க
அப்டிங்ளாங்க
ஆமாங்க நீங்க போயிருக்கீங்ளா தீம் பார்க்குகெல்லா
ஆ நாங்க போனது இல்லங்க ம் தீம்ம நாங்க ஊர் ஊர்லேயே அதுக்குதா போயிருக்கோ
செரிங்க
ஆனா தீம் பார்க்கெல்லா அந்த அளவு
ஆ
வந்து இரு ஆனா வந்து நாங்களுமே வந்து
ஓ செரி
ப்ளானு பையன விட்டுட்டு போ
செரிங்க
பிளான் பிள எல்லாரு வந்தாங்கன்னா வேணா ஒன்னா போகலா
ம் இல்ல பையனே கூட்டிட்டு போன அவுங்க போயி அங்க எ
ம் சரிது
போம் போது ப பையன கூட்டிட்டு போனு ஆ
கூட வேணா அம்மா அத்த அந்த மாரி கூட்டிட்டு போய்கீங்க ம் ஏன்னா கொழந்தைங்கள பாத்து
அதுதா யாரையாவது கூட்டிட்டு போனா
ஆ
ட ஆட விடமாட்டாங்க சோ அதனால வந்து
ஆமாங்க கண்டிப்பா
அவுங்கள போயு அவுங்க க கிட்ட விட் விட்டுட்டு அப்டின்ற மாரி பேசிட்டு இருந்
ஆனா அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு கட்டணமே ஆயிட் ரூபா வருதா நம்ம அந்த ஆயிட் ரூபா குடுத்துட்டு போய் சும்மா உக்கான்ட்டு இருக்குறதுக் கு நம்மளுக்கு கஷ்டமா இருக்குமல அதனால கூட யாராவது பெரியவங்கள கூப்புட்டு போயிட்டா கொழந்தைக வந் அவுங்க கொழந்தைங்கல வந்து அவுங்க பாத்து வாங்க பெரியவங்க ஏன்னா அவங்க பெருசா வெளையாட மாட்டாங்க குட்டீஸ்கள பாத்து த்துக்கிறதுல தான அவங்களுக்கு விருப்பமா இருக்கு அப்டியே அவங்களோட வெளாண்டுட்டு தண்ணில எறங்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கே அதுவே ஒரு பெரிய இதா இருக்கு நெக்ஸ்ட் டைம் பிளான் பண்ணி பாருங்க
நெறைய டைமு கெடைக்கு நம்ம சீக்கிரமா நெறைய கேம்சு விளா விளாட்றமா கெளம்பறதே லேட் பண்ணிட்டோனா அப்றோ வந்து
ஆமாங்க
எல்லா போலி நம்மளுக்கு வந்து வருத்தப்பட்ற மாரி இருக்
ம் ம்
கோ அ சீக்ரமாவே போயிட்னுங்க உங்ளுக்கு எந்த கேம் புடிச்சிச்சி எப்டி இருந்தது அனும்பவோ
ம் ஆ நல்லா நல்லா இருந்துச்சுங்க இப்ப போ அ போன வருசோ போயிருந்தோ அந்த வர்ஷ்த்த விட இந்த வர்சோ வந்து குட்டீச்களுக்குல்லா நறய கேம் கொண்டு வந்துட்டாங்க அதாவ்து பெரிவிய்ங்க எப்டி மேல இருந்து வரமோ அதே மாரி அவுங்களுக்கு வந்து கொஞ்சொ ஹைட் கம்மியா அவுங்ளுக்கு ஏத்த மாரி நெறைய கேம்ஸ் கொண்டு வந்திருந்தாங்கங்க நல்லா ஜாலியா வெளையாண்டாங்க ஹாப்பியா இருந்தாங்க டைம் போனதே தெரில
சேரி செரிங்க
அப்புறோ பாத்தீங்ன்னா ஆ அங்கயே நாங்க சாப்புட்டோ ஏனா அங்க என்னென்னா நம்ம வீட்லெந்து கொண்டு போ உள்ள கொண்டு போறக்கு வந்து அலோ பண்ண மாட்டாங்க அங்கேதா சாப்புட முடியு நாங்களு செரி ஊட்டி கொடைக்கானலுக்கு தா ப்ளா ஆ ஆமாங்க இன்னோரு ப்ளான் போட்ருக்கங்க ஊட்டியோ கொடைக்கானலோ போகணுன் சொல்லிட்டு ஆனா அது என்ன சம்மர்ல போனா ஈ பாஸு அது இ துனு இன்னு எடுக்கணுங்குறாங்க ஒரு லாஸ்ட் இயர் ம் என்னமோ போய் எங்களுக்கு ரொம்போ ஏண்டா வந்தங்க ற அளவுக்கு ஆயிர்ச்சுங்க எ கொடைக்கானல் போயிருந்தங்க ஃபுல்லா கார் ட்ராவெல்லியே எ முடிஞ்சிருச்சுங்க எங்கியுமே போய் பாக்க முடியல லைன்ல போயிட்டே இருக்காங்க கா போகவே முடிலைங்க அந்த ரோட்ல அதுவா நின்னுட்டுருக்குது க்யூல நிக்கிறாங்க
க்களுக்கு கேட்டுறாங்களா அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல் லை இப்போ அதுவே நம்பளுக்கு வந் து போறோ ஆனா அந்த ஜனத்தல்லா பாக்குமோது ஹ ஆயிடுங்க
ஆமாங்க அப்புறோ எங்களுக்கு கடுப்பாய்ர்ச்சு இனிமேல் வந்து எப்ப வந்தாலு இந்த சம்மர் டைம் மட்டு ஊட்டி கொடைக்கானல் போக கூடாது அப்டின் முடிவு பண்ணிருந்தோ ஆனா சம்மருக்கு தா அங்க நல்லா இருக்கு
மாமாங்
அபர் மத்த நேர குளிர்காலத்துல் எல்லா போனா நடுங்கிட்டு கெடக்கனுங்க அம்பறம் ஒரு மழ காலம்லா வந்துரு கரெக்டான ஒரு டைமா பாத்துதா ஒரு ப்ளான் போடணுங்க அதாவ்து இந்த சம்மர் வெக்கேஷனும் இல்லாம குளிர்காலோ மழக்காலோ அதெல்லா எது எதுவு இல்லாத ஒரு டைமா பாத்து ஆ ப்ளான போட்டு போகணு இன்னு கொஞ்சோ நெறய பேர் அ மார்ச்சு அந்த டைம்ல போனோம்னா கூட்டோ இருக்காதுங்க ஏன்னா எக்ஸாம் வந்துரு நம்மளுக்கு கொழந்தைகளுக்கு பரிச்ச டைம் ஆயிரு
ஏ சம்மகல்லெல்லா பாத்தீங்கன்னா நாங்க ஊட்டி
செரிங்க
யில்லதா இருக்குதா அந்த அளவு வெயிலு
ம்
இருந்தது வந்து பாத்தீங்ன்னா ஆஸ்யூஷல் நல்ல கிளைமேட் நல்லா ஒரு குளுர் கிளைமேட்டா
ஆமாங்க ம் நாங்களு போய் அப்டித்தாங்க ஏமாந்தோ கொடைக்கானல் போயி என்ன கொடைக்கானலங்கிறாங்க இவ்ளோ வெயில் அடிக்குது அப்டின் சொல்லி ட்டு அப்றோ அப்டியே கொஞ்சோ ஆ ஆறு மணி ஆகும்போது பாத்தீங்ன்னா அப்டியே அ ஜில்லுன்னு அப்டியே ஜன்னல்லா தெறக்கவே முடியலைங்க ஏனா குட்டீஸ்கள்ல வந்து இது கார்டோ ஆ ஜன்னல்லா தெறந்து வெச்சிருந்தாங்க அப்றோ பாத்தீங்ன்னா ஆறு மணி ஆக ஆக குளிர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்றோ அப்டியே அப்றோ நைட்டு
இன்னைக்கு மேல தா அங்க வந்து பாத்தீங் னா குளுர் இப்ப எங்களுக்கு என்னன்னா நாங்க ஆல் ரெடி குளுந்து குளுரே வேண்டான்ற மாரி இருந்தோ நாலு மாக்சோ வந்து அக்டோ பர் நவம் அ அப்றமா ஜேன்வரி பிப்ரவரி அஞ்சு மாசோ வரைக்குமே வந்து பாத்தீங்ன்னா வே ரொம்ப இருக்குங்க காலே கீழ வெக்க முடியாது வலி வந்துரு கை கால்லா நடு இங்க ஆரம்பி வீட்ல இருந்துதே நா வெளிய போய் வெயில்ல போய் நிக் க ஆரம்பிச்சிருவா அந்த அளவுக்கு இங்க வந்து குளுர குளுரே வெறு த்து இருந்தே
இருக்க முடியிமா அதே வந்து குளிர் காலத்துல எல்லா வந்து இருந்தா ம் ம் ஓகே ஓகேங்க ஆனா அங்க வந்து சில ஏரியாவுலையு வெயில் சில ஏரியால கூலிங்கா இருக்கு சில ஏரியால ஹாட்டா
அ
என்னக்கா
குளுரு இருக்கு மதியத்தில வெ யில் இருக்கு பயங்கரமா குளுரு பகல்லையுமே நா பயங்கரமா குளுரு அங்க
ஓ செரிங்க சேரிங்க நாங்களு செரி பேங்ளூர் சைடு வந்தா வர்றோ
வாங்க வாங்க ஒருவாட்
ம்
வந்து எனக்கு புடிக்காமே இருந்தது இந்த
எனக்கு புடிக்காமே இருந்தது இந்த குளிர்னால இப்ப இந்த வெயிலு வந்தது பரவால்ல
கீழ விடு அப்டின்ற மாரி இருக்கு நா எப்வுமே ஸ்லிப்பரோடவே தா இருப்பே குளிர் காலத்துக்கு ஸ்லிப்பர் இல்லாம இங்க இரு க்கே அதே ஒரு பய
அந்த அளவுக்கு ஃப்ரீக்ஸ் ஒன்ஸ் ஃபீவர் வரு இருக்கு அந்த மாரி நெ றையா நம்ம ஊரு குளுர்லா கூடத் யாராலயு தாங்க முடிய்ல
சொல்லி யாராலயும் தா
அது ஒருவருக்கு வந்து சூரிய ஒளி நல்லா வரு அவங்கள சில வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரிய
செரிங்க
ஒளி வந்தா அந்த மாரிதா எங்க நா
செரிங்க
நாங்க இருக்குற ஒளி வந்து உள்ள வராது வே அந்த குளுர் வந்து அப்டியே இருந்துட்டே இருக்கு வ
ம் தம்பி எப்டிங்க தாங்கிக்குவா அவனுக்கு
ஆமாங்க அவனுக்குமே கஷ் டந்தாங்க ஃபீ ஃபீவர் வந்திருக்கு ஸ்கூலுக்கு போ னாலுமே அதுமே அவனுக்குமே வந்துருமா எப் டியாவது ரெண்டு வாரோ ஜொரோ வந்துரு எனக்குமே அப்டிதா ஏ இருட்டரு
ஓ செரி ஆ
அதெல்லா போட்டுதா நாங்க வெளியவே போவோ
செரிங்க
அந்து வரல இப்பதிக்கு நல்ல குளுரா இருக்கு அடுத்து அப்பறோ வெயிலு இருக்கு
செரிங்க ம் அப் நீங்க ஆ அவனுக்கு வீட்ல இருக்கும்போது சாக்ஸ் மொதல் கொண்டு போட்டு விட்டுருங்க
ஆமா ஆமா
லைன்ல இருக்கீங்களா ஆமாங்க கிளவுஸ் அந்த மாரில்லா போட்டு விட்டுருங்க தூங்க ஆ தூங்கும் போது கிளவுஸ்சு சாக் ஸ் அந்த மாரி போட்டுவிட்டுருங்க அவனுக்கு ஜொரோ அடிக்கும் போது கொஞ்சோ இது சூடா இருக்கு ம்
கிட்ட பேங்க மீண்டு வந்து பேசலா
ஓகேங்க ஆ சரிங்க நம்ம அடுத்த பதிவுல பாக்கலாங்க நன்றி வணக்கம்